ஹலோ
நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
ஏ நல்லா இருக்கங்க கொழந்தைகளாம் ஸ்கூலுக்கு போயாச்சா ஹஸ்பண்ட் வேலைக்கு போயாச்சுங்களா.
ஆஹ் கொழந்தைங்கல்லாம் ஸ்கூலுக்கு போயாச்சு ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாங்க வீட்டுல வேலையே அப்பிடியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குங்க
சேரி சேரிங்க நானு இப்பதா வீட்டு வேல ஆரம்பிக்கணுங்க சேரி நீங்க நேத்து கால் பண்ணிருந்தீங்களா நேத்து கொஞ்சோ வெளியில போயிட்டேங்களா அதனாலதா கூப்புட முடியலீங்க அதனாலதாங்க இப்ப கூப்பிட்டே
ஓகேங்க பரவாயில்லைங்க சும்மாதான் சரி பேசலானு கூப்பி கூப்டிருந்தனுங்க ஹலோ கேக்குலீங்களா
சரி சரிங்க இப்பங்க என்னங்க
இல்ல சொல்லுங்க ஸ்
இப்ப ஒன்னு ராமாயணத்த பத்தி உங்களுக்கு எதாச்சு தெரி ரிங்க்ளா
ஆஹ் இப்ப டிவிலல்லா போறாங்களங்க இருந்தாலு நம்ம படிச்சிருக்கோம்லைங்க சின்ன வயசுல தெரியுங்க ராமாயண கதையெல்லா சொல்லியிருக்காங்க பாட் ட்டியெலா நீங்க
செரி செரிங்க ஆ நானு ப எனக்கு ராமாயண ரொம்ப பிடிக் கீங்க அதுல வந்து எனக்கு அனுமான் கேரக்டர் தா ரொம்ப பிடிக்கும் உங்ளுக்குங்க
எனக்கு வந்து லட்சுமணன்ந்தாங்க ரொம்ப பிடிக்கும்
சரி சரிங்க ஏனுங்க உங்களுக்கு லட்சமணன் புடிக்கும்
அவரு செஞ்ச தியாகம் வந்து அண்ணன் தம்பி பாசங்க அது வந்து ரொம்ப பிடிக்கும் அண்ணனுக்காக எல்லாமே செய்வாப்படி அண்ணனோடையேதா லட்சுமண இருப்பாப்படி அண்ணன் அண்ணினா அவருக்கு வந்து அம்மா அப்பா மாதிரி அவருக்காக உயிரே தியாகம் பண்ணாரில்லைங்க அதனால எனக்கு லட்சும மன் ரொம்ப புடிக்குங்க உங்களுக்கு ஏன் அனுமனை புடிக்கும்
நீங்க சொன்ன மாரி லட்சுமணன் வந்து ரொம்ப தியாக பண்ணாருங்க அதுவு லட்சுமணன் எனக்கு ரொம்ப புடிக்குங்க லட்சுமணன் விட அவரோட ஒய்ஃப் ஊர்மிலா எனக்கு ரொம்ப புடிக்கங்க அதே மாரி அனுமனையு ரொம்ப புடிக்கும் அனுமனையு ரொம்ப புடிக்கிங்க ஏன்னா அனுமர் வந்து எப்போதுமே ராமர் ராமர்ன்னு ஏ லட்சுமணனாவது கல்யாண பண்ணிக்கிட்டாரு இவரு வ அனுமன் வந்து கல்யாணமே பண்ணாம அஹ் ராமர் தா முக்கியொ அப்டின்னு சொல்லிருந்தாங்க
ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்டு தா எனக்கு ல அனுமனையு பிடிக்கு இருந்தாலு லட்சுமணன் வந்து ரொம்ப பிடிக்குங்க அண்ணன் அண்ணனுக்காக அண்ண பின்னாடியே போயிடா அனுமனு போவாரு இருந்தாலு அண்ணன் சொல்றத செஞ்சுட்டு அண்ணனோடையே தொ இரட்ட சகோதரர் மாரி ஒன்னாவே தா இருப்பாங்க அதே மாரி அம்மா அப்பாவா அண்ணனு அன்னியு நெனைக்கிறாரு அது ரொம்ப புடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிட்டாரு இருந்தாலுமே அண்ண மேலதா ரொம்ப பாசோ அதிகோ அதே மாரி ஊர்மலையு அப்டிதா அவ ஹஸ்பண்டுக்காக அந்த பதினாலு வருஷோ வனவாசம் போனப்ப தூங்கிட்டுதானேங்க இருந்தாங்க அதனால அவங்க ரெண்டு பேத்தையும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க